ம்
ஹலோ
ம்
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது வீட்ல எல்லாரு தூங்கியாச்சா
ஆமா
எத்தன மணிக்கு தூங்குவீங்க நேரமே தூங்கிருவீங்களா
ஆ ஆமா எங்க அம்மா எங்க அப்பா வீட்ல நா மேல ரூம்ல தா தூங்குவே அவங்க அவங்க வந்து ஒரு பத்து மணி முன்னாடி ஓறங்கி பேயா ஒன்பதே முக்கால் ல நாந்தா
வீட்ல இருந்த அழகு செடி வாங்கி வச்சிருக்கல்லால யாருக்கு ஐடியா
அது வந்து அப்ப அப்ப
இல்ல உங்க டேடி தானா
ம் பெயிண்டிங்கு அந்த மாரி விஷய எல்லா வந்து நா தா செலக்ட் பண்னே
அது மாதிரி செடி ஐடியா வீடு ஐடியா எல்லாமே உங்க அப்பாதா
ஆமா அது எங்க அப்பாதா கடையில அப்டியே போம்போது பாத்துுட்டு நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்து போய் ஒரு நாள் பாப்போ அப்டின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கூட்டிட்டு போனாங்க அப்றோ நாங்க ரெண்டு பேர் போய் தா செலக்ட் பண்ணோ
எல்லா செடியு ஒரே நாலேயே வாங்கிட்டீங்களா
ஆமா இது இன் வீட்டுக்குள்ள வச்சிருந்தல பிளாஸ்டிக்கு அது
ஆ வீட்டுக்குள்ள எல்லாமே பிளாஸ்டிக் தானா அப்போ
ஆமா மேல தட்டல வச்சிருந்தல்லா ரெண்டான ஆமா இன்னொரு பங்கு எங்க பிரண்ட் டோர் வைக்க விருப்போ இல்ல வீடுலா நாசோ மேல அந்த பால்கனில ரெண்டான இருந்துல்லா பால்கனில ரெண்டனா அதுலாது வந்து நா இது ப்ளாஸ்டிக் இல்ல ஒரிஜினல்
வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து அத அடிக்கடி எடுத்து வெளியே வச்சு அத கொஞ்சு சன்லைட் காமிச்சு எடுத்து உள்ள வச்சு தண்ணி தெளிச்சு தொடச்சு
அது ஒழுங்க வராவ செய்யாது வீட்டுக்குள்ள கொஞ்சமா சன்லைட் அது எப்பவுமே படணு
க்கு கஷ்டோ
அதனாலதா வெளியேதா எடோ கெடக்கல என்ன வெக்கிறனாலு வெளியே வைங்கன்னு சொன்னாங்க அதனாலதா சொல்லு
இல்லாம உள்ளாடி இந்த இதுல வச்சிருக்கது ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சுருக்காங்களே பிளான்ட் மட்டு அடுக்கி வைக்கணு
மொதல்ல அந்த சோபாய்கிட்ட கொஞ்சு எடோ கேப் ப்ப இருந்தேன்ன அந்த பிஸ் டேங்க் வீட்டுக்குள்ள என்ன பிஸ்டேங்க் இருக்குல்ல என்னது
ஆ இல்ல அது அந்த செடியெல்லா பிளாஸ்டிக்கா குட்டி குட்டி செடி எல்லா
புரியல குட்டி குட்டி செடியா
ஆமாம் ஒரு இதுல ஸ்கொயர் ஸ்கொயராட்டு வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா அது எல்லாமே
ஆமா ஸ்கொயர் ஸ்கொயரா வந்து எங்க அப்பா அப்படி ஒரு டிசைன் மாரி போட்டது அதுகடுத்து அதுல என்ன வாங்கி வெக்கலானு யோசிச்சப்போ ஒன்னு பெருசா ஒரு ஐடியாவு கெடைக்கல அப்போ இந்த பிளான்ட் வாங்குறோ நம்ம அந்து பிளான்ட் வாங்க போனப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி பிளான்ட்ஸ் நாங்க இதா வாங்குறோ
எங்க இருந்து வாங்குனீங்க ஆனா எல்லாமே நேச்சுரல் பிளான்ட் மாரி இருக்கு பாக்குறதுக்கு
இத்ரி தங்கொடு இங்க நெறைய எடத்துல கெடைக்கு
கடைக்கு ஆனா செலது வந்து டக்குன்னு பாத்தாலே இது ஆர்ட்டிபிஷியல்னு தெரியுல்ல செல வந்து நறையா வெரைட்டி லீவ்ஸ் இருக்கு
அ எல்லா வந்து ரேட் இருந்தது ரேட் கொஞ்சு ரேட் கொஞ்சு ஜாஸ்தியா இருந்த மாரிதா இருந்தது பிளான்ட்ஸ் எல்லா
அதுக்கு தக்கான ஒவ்வொரு லீப்புமே ஒவ்வொரு தா மா என்ன சொல்றது ரியாலா தான இருந்துச்சு
உம் பிளாஸ்டிக் மாதிரி தெரியு ரேட்டு கம்மியா இருக்குது ஆ கொஞ் கொஞ்சு அமௌண்ட்டு ஜாஸ்தியா இருந்தாதா கொஞ்சு ஒரு மாரி இருக்கு ம்
இனி இங்க இருந்துட்டு எடோ இல்லாத வீட்டுக்கெல்லா போனாதா ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படா உங்க வீட்டுக்கு ஓடி வரலான்டு இருக்கு
ஆ என்ன பண்ண முடியு
ன்னு பண்ண முடியாது சொல்ற எனக்கு எங்க வீட்ல அந்த அளவுக்கெல்லா எடோ கெடையாது ஆனாலு எங்க வீட்ட சுத்தி நடக்கலா
உம் எங்களே அங்க வீட சுத்தி நடக்க முடியாது எங்களு அங்க வீட சுத்தி எட நடக்க முடியாது வீட்டு முன்ன மட்டும்தான் கொஞ்சம் நடக்க முடியும் அப்புறம் செடி எல்லாமே தட்டு மாடியிலதான் வச்சிருந்தோம்
பின்னுக்கு செடி எதுவுமே நாங்க வைக்கல ஏன்னா வந்து நல்லா வெயில் அடிக்கு மொட்ட மாடியில ஆ நம்ம சும்மா மேல மேல ஏறி போறதுக்கெல்லா கஷ்டோ ஏன்னா மேலையுமே எங்களுக்கு பால்கனில உ உட்கார மாதிரி செட்டப் வச்சுட்டாங்க அப்ப அதுல நம்ம செடியெல்லா வச்சோன்னா நாசமாகு
நாங்களு உள்ள வந்து பிளான் பிளான்ட் எல்லா வைக்கணும்னு பிளான் இந்த பிளாஸ்டிக்ல வாங்கி வைக்கணும்னு பிளான் எல்லா போடவே இல்ல அடுத்து வந்து இந்த ஸ்கொயரா இருந்தது சும்மா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு உள்ளதுல ஏதாவ வைக்கணுன்னு நினச்சசோ என்ன வெக்கலா அப்படினு ஐடியா இல்ல ஏதாவது அம்மாக்கு எங்க அம்மாக்கு வித்தியாசம வைக்கணும்னு ஆசை ஏதாவது வித்தியாசம அந்த பழங்கால கலைப்பொருட்கள் மாதிரி வை வைக்கனும் அப்படிதான் வைக்கலாம் அப்படின்னு
அதெல்லாம் எங்க போய் வாங்க முடியும் அதெல்லாமே காஸ்ட்லியா தானே இருக்கும்
காஸ்ட்லியாதான் இருக்கும் ஆனா கெடைக்குது நம்ம ஊர்ல எல்லா அவளோ கஷ்டம்தான் அவியல் கொஞ்சம் டிஃபரெண்டா அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பெறவு ஹம் சடனா செடி கடைக்கு போனப்ப தான் செரி ரெண்டு மூணு செடிய வாங்கன்னா அதுலயே வச்சு விட்டுடலாம் முடிஞ்சிரும் அப்படின்னு அந்த இடம் கேப்பாதானே கெடக்கு அப்படின்னு சொல்லித் அதுல செடியா தூக்கி வெச்சு
எனக்கு அங்க சுத்தி ஜன்னல் உண்ட வீட்டுல வரும் இங்க வந்து அப்படி இல்ல முன்னாடி பின்னாடி இடவுண்டு சைடுல எல்லாம் இடம் கெடையாது சைடுல ரெண்டுமே ஒட்டி வீடு ம்ம் எனக்கு அது வைங்க ஹால்ல எல்லாம் ஜன்னல் கெடையாது இது அடைச்சு போட்ட மாதிரி இருக்கு எனக்கு இங்க எப்படா ஓடிடலாம்னு தான் இருக்கு
அது என்னடாமே உண்டாமே வாஸ்துப் படி இந்த கிளாஸ் க்கு
இங்க வந்து அப்படின்னாலும் ஏனோ இல்லாம இங்க சுத்தி இடமே கெடையாது முன்னாடி பின்னாடி தான் இடம் உண்டு
உம் இப்போ உங்க மாமியார் வீடா
ஆமா ஆனா எங்க வீட்ல வந்து தி நடக்கிற மாதிரி ஒரு ஆள் நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு குரண்டு ஒரு சைடு ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு சைடு பரவாலயா இருக்கு மு சொல்றேன் அன்னைக்கு ஃப்ரீயா இருந்துட்டு கொஞ்சம் இனி பிளேஸ் எல்லாம் காமியா இருந்துச்சுன்னா கடுப்பாகுது
நாங்களே இந்த இது இ வந்து நான் அந்த செடியை வாங்கணும்னு நினைக்கவே இல்லை உள்ள வைக்கிறதுக்கு பெறவு அந்த சோபாய் கிட் ஒரு இடம் கேப்பா இருந்து சோஃபா டிவி மட்டும் தான் ஃபர்ஸ்டு போட்டோம் அதுக்கடுத்து அதுகிட்ட கொஞ்சம் இடம் கேப் ஆ இருக்குன்னு எங்க அப்பா நாங்க நினைச்சோம் அதுல சிம்பிளா ஒரு மீன் மீன் அந்த பிஷ் பவுலோ ஏதாவது ஒன்னு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பெரவதான் எங்க அப்பா அந்த அந்த சின்ன ஒரு தொட்டி மாதிரியே வாங்குனது
சிஸ்டம் எல்லாம் எப்படி கிளீன் பண்ணுவ கம்ப்ளீட்டா எல்லாம் எடுத்துட்டு ரிமுவ் பண்ணுவியா
த்து கிளின் பண்ணுனோனே கொஞ்சம் தண்ணி எடுத்து சைடு எல்லாம் கழுவி அந்த மாதிரி இனி இந்த வீட்டுக்குள்ள இருக்குது இன்னும் கிளீன் பண்ணல அது அவ்வளவு சிக்கிறம் அழுக்கும் ஆவாது ஆட்டோமேட்டிக்கா அப்படி இந்த ஒரு மேல ஒரு இது கொடுத்துருப்பாங்க பில்டர் மாதிரி அதுல எல்லா அழுக்கும் வர மாதிரி இருக்கும் நாம பில்டர் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணணும் அதனால வந்து கொஞ்ச நாள் அதனால அதை நீ கழுவனும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்க அப்பா அதை நீதான் கழுவனும் நானே எனக்கு அது கழுவ பெரிய தொட்டி நான் தான் கழுவுவேன் அதுவுமே
ம் வீடியலப் பாத்தது ஃபிஷு வேஸ்ட் எல்லா அடில இருக்குல்லா ஆ அந்த இது நம்ம வேல செய்ற ஒருப் பைப்பு ஒண்டு தெரியுமா லெவல் பாக்கற பைப்ப தண்ணி வருமே ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ